என்ன பண் வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க சாப்பாச்சங்களா
சாப்பட்டேங்க காலையில எல்லாருமே சாப்டச்சுங்க நானும் அம்மா அப்பா மூணும சாப்பட்டேங்க அப்பா குழம்பு சரியலீங்க அப்பா போய் ஹாஸ்பேட்ல் போயிட்டு வந்தாருங்க அம்மாவுக்கு முடியலு படுத்திருக்காங்க தம்பி தம்பி பையன் வந்தாருங்க தம்பி பையனை பாத்துட்டு எல்லாம் அப்படியே சந்தோஷமா அப்டியே வெளையாட்டு இருக்காங்க
ஓகே ஓகேங்க
நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்பட்டீங்க வீட்லல்லா என்ன பண்றாங்க
நான சாப்டாசுங்க சாம்பார் ரசத்தோட சாப்பட்டேன் மனைவி பாத்தீங்கன்னா உங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க பையன் வெளையாண்டு இருக்கு அந்தங்க நீங்க எங்கேயும் வெளியிலா
பரவாலைங்க பரவாலைங்க நல்லது நல்லதுங்க நான அங்கேயும் போலைங்க வெயிலு வேற அடிக்குது வெளியே போற வேலையிலும் முடிஞ்சுங்க தம்பி வீட்டுலதான் எவும் வெளியே போற மாரி சொல்லிட்டு இருக்காருங்க நீ அவரு எப்ப போயிட்டு எப்ப வருவாரு தெரிலீங்க அவர் வந்ததுக்கு அப்பறம் இது வெளியே போனாலும் போவாங்க அது எங்க வெளியே போற வேல இல்லைங்க நீங்க வேலைக்கெலா போலீங்களா என்ன மாரி வேலைக்கு போயிட்ருக்கீங்க தொழல் கீது பண்றீங்களா ஏட்டா வசதி ஏதாவது இருக்குங்களா
நா பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணலீங்க இப்ப வேலைக்கு போறது புடிக்கலன்னு சொல்லி தொழில்தா பண்ணலா சொல்லிட்டேருக்கேனுங்க இன்னிக்கு பாத்தீங்கன்னா நாங்க வெளி டியே ஒரு மார்க்கெட் வரைக்கு போலான்ற்ருக்கேனுங்க போயிட்டு வந்ட்டு வேற எந்த வேலையு இல்லைங்க
சேரி செரிங்க பரவாயில்லைங்க
காலநிலையலா எப்டிங்க இருக்கு
காலநிலை என்னங்க ஒன் இயர்க்கு ஒரு ஒரு ரென் ஒரு பத்து நாளாவே வெயிலு தாங்க மழ வர்ற மாரி வந்துட்டு இருந்தது திடின்னு வாத்தா வெயிலாவே இருக்குதுங்க மோடமா விட்ற்ருந்ததே மழயே பார்க்கவே முடியலீங்க உங்க தெரில மழையில வருதுங்களா இல்ல வெயிலுதா அடிக்குதுங்களா
இங்க ஒரு மா ஒரு மாத காலமாவே இங்க பாத்தீங்கன்னா வெயில் தாங்க மழயினே பாக்கவே முல்லங்க மலயே பாக்கலான் நெனைச்சாலு நெனைக்கேட்டியு ஒன்னு நடக்க வெயில் தா போட்டு பொலந்தெடுக்குதுங்க
சேரி செரிங்க எப்டிங்க உங்க ஊர் செயில்ல எல்லா தண்ணி வசதி எல்லா இருக்குங்களா இல்ல மழ வந்தாதா உங்களுக்கு தண்ணிங்களா காடு தோப்பில எல்லா என்ன பண்றாங்க எப்டி போகுதுங்க தண்ணி இரு தண்ணி பத்தி சொல்லுங்க
இப்ப காடு தோப்புலில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கெணறு வசதி இருக்குங்க கெணறு வசதி இருக்குது அதுப்போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு பாத்தீங்கன்னா டேம்ல இருந்து அணையில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி திறந்து விடுவாங்க தண்ணி திறந்து உட்டானா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனே இல்லைங்க வெயில் கால எந்த நேரமா இருந்தாலுமே பாத்தீங்கனா அந்தந்த நேரத்தில் இது கரக்டா வந்துருங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லேங்க இங்க பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா இங்க பசுமையான ஊருதாங்க தண்ணிக்கு பஞ்சங்கிறதே வராதுங்க
சூப்பருங்க சூப்பருங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஊருக்கு பாத்தீங்கன்னா வாய்க்கால் எல்லா பக்கத்து பக்கத்துல வச்சிருப்பாங்க வாய்க்கால் வசதி எல்லா உங்க ஊர்ல இருக்குதுங்களா வாய்க்கால்ல போய் குளிக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா அந்த அனுபவத்தை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாங்களா
அதெல்லா இருக்குதுங்க வாய்க்கால் எல்லா இருக்குதுங்க வெயில் காலம்லா வந்துச்சுன்னா நாங்க வாய்காலுக்கு போறத விட ஆத்துக்கு போறதாங்க அதிக ஆத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்டியே பசுமையா சூப்பரா இருக்குங்க அங்க பாத்தீங்கன்னு வைங்க எ தென்னை மரங்கள் எல்லா இருக்கு இடையில தண்ணி போயிட்ற்ருக்கோ பாறைகல்ல இருக்கோ அங்க போய் ஃபேமிலியா பாத்தீங்கன்னா ஏ அம்மா அப்பா அண்ண எல்லாருமே மனைவி குழந்தைக எல்லாரு போய் அங்க போய் குளிக்கிறது சாப்பாடு எல்லா முன்னாடியே நாங்க எடுத்துட்டு போயி அங்க வந்து சாப்பிட்றது அதுமாரில்லா நெறைய பண்ணுவோங்க வா ய்காலுகெலா பாத்தீங்கன்னாங்க தாங்க துணி துவைக்கிறக மட்டும் போவோ அப்புற பாத்தீங்கா நாய் கொஞ்ச நாய் வளர்த்தறோ நாய் குளி அப்டியே கூட்டிட்டு போயிட்டு அப்டியே வருவோங்க மற்றபடிலாம் நல்லா இருக்குங்க இங்கே இருக்கிற போரைக்கும்
சூப்பருங்க சூப்பருங்க எங்களுக்கு இருக்குதுங்க எங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய வாய்கால் இருக்குதுங்க அங்க பாத்தீங்கன்னா துவக்கிற துணியா இருந்தாலு துவச்சிகங்க குளிக்கிற மாதிரி இருந்தாலு குளிச்சீகங்க வெயில் காலத்துல போய் அந்த மாதிரி வாய்க்கால் சைட்ல போய் குளிச்சதாங்க மனசு நிம்மதியா இருக்குங்க நண்பர்களோட போய் அதிகமா குளிச்சிருக்குங்க இங்கே இலைனாலு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனோம்னா நிறைய போய் தண்ணி அதிகமா வருங்க அதிகமா தண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறதாங்க குழந்தைகள அதிகமாக சேலோ குடி போறத இல்லைங்க எ்தோ போகுதுங்க வாய்க்காலன்னு சொல்லிக்க மாதிரி பெரிய வாய்க்கால் இல்லைங்கா ஓரளவுக்கு மீடியமா தாங்க இருக்கும்
நா உம் நாங்க இருக்கிற இடத்துல அப்படித்தாங்க வாய்க் வாய் கால்ல இருக்குதுங்க ஆனா வாய்க்காலுக்கு போறத விட ஆத்துக்கு போறதுதாங்க நல்லா இருக்கும் ஆத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிறுக்கிழமை நாள்ள பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருப்போம் ஒரு வாரம் வெளியே போகறக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டோம் அந்த ஒரு வாரம் மட்டும் அந்த ஒரு ஒரு நாள் மட்டும் நாங்க எல்லாரு ஃபேமிலியா போயி சாப்பாடெல்லாம் சமைச்சி அங்கயே சமைச்சி சில சாப்பாட் இருக்குங்க சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே குளிச்சுட்டு நல்லா இருக்குங்க
சூப்பருங்க சூப்பருங்க எப்படிங்க சமச்சு சாப்பிட்றதெல்லாம் நீங்க நண்பர்கள் உலகம் போவீங்களா இல்ல ஃபேமிலியாதா போவீங்களா உங்களுக்கு எங்க எந்த மாதிரி இடத்துல போய் நீங்க அதிகமா சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க என்ன சமைப்பீங்க
நாங்க பாத்தின்னா நண்பர்களோடமும் அதிகமா போயிருக்கீங்க போன சிக்கன் அது மாதிரி எடுத்துட்டு போய் சமைச்சி அங்கேயே பாத்தீங்கன்னா குளிச்சிட்டுலா வருவேக ஆனா ஃபேமிலிய பொருத்து அதே மாதிரி தாங்க மீனு அந்த மாதிரி எடுத்துட்டு போய் அங்கே பாத்தீங்கன்னா தென்ன மட்டை எல்லா இருக்கு அதெல்லாம் வச்ச பத்தியே அங்க மீன் பொறிக்கிறத விட்டு எல்லாமே அங்கயே பண்ணி சாப்பிட்டு வந்துருவோங்க நல்லாருக்குங்க அதெல்லா பேமிலியோட போனம்னா நாளே போயிருங்க இயற்கையான காத்து இயற்கை சூழல் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க உடல் நலத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குங்க நீங்க இருக்கிற இடம் எல்லாம் போயிருக்கீங்களா
ஆஹ் இருக்குங்க இப்ப நான் நண்பர்களோட போய் பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருந்து ஒரு நாலு கிலோ மீட்டர் ல ஆத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் நிறைய இருக்குதுங்க சமைச்சு சாப்பிறதுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல கொண்டு போய் சாப்பிடறதுனாலு சாப்பிட்டுக்கலாம் அப்புற என்னங்க அங்கே இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அந்த சைடு பார்த்து பாத்தீங்கனா ஒரு பெரிய ஆறு இருக்குதுங்க அந்த ஆத்து பக்கத்துல பாரத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் அந்த மரம் இந்த கடைல அடுப்பல்லாம் இருக்குங்க அத வச்சு தாங்க சமைச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு பிறந்தநாள் ச்சு உங்க பிறந்தநாளுக்கும் நாங்க போய் அங்க போய் செலிபேரேட் பண்ணறதாக இருக்கட்டும் இதுவாது வெளிய வாங்கி சாப்றதாக இருக்கட்டும் சமைச் ப்புற இருக்கட்டும் எல்லாமே அங்கே நிறைய பண்ணியிருகோங்க நண்பர்களோடு போம்போது அது ஒரு தனி விதமான ஒரு இதுங்க இருந்தாலும் இப்போ நான் அதிகமாக எங்கேயே போறதில்லைங்க இப்ப போனனா தம்பியும் ந எங்க வீட் லேயும் தம்பி வீட்லேயும் சேர்ந்து போற மாரிதாங்க இருக் ஃபேமிலி தாங்க இப்ப வேற எங்கேயும் வெளிய போறதில்லைங்க
நாங்க பாத்தீங்கன்னா டிராவல் எல்லாம் பண்ணிருக்கங்க நாங்கள ஃபேமிலியா பாத்தீங்கன்னா இங்கே ஒரு வால்பாறைன்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க ஆனா அங்க போயிருக்க அங்க பாத்தீங்கன்ன வைங்க ரென்னா அந்த பக்கம் அந்த வியூ பாய்ண்டுல பாத்தீங்கன்னா நாங்க ரூம் எடுக்க ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த வியூ பாய்ண்டுல பாத்தீங்கன்னா அ ரூம் அந்த ச்ச வியூ பாய்ண்ட் அப்படியே தெரியுங்க சூப்பரா இருக்குங்க அந்த பால்கனில இருந்து பாக்றப்ப உங்களுக்கு வியூ பாய்ண்ட் அப்படியே இருங்க நல்லா சாப்பிட்டு அந்த வியூ பாய்ண்ட் ரசிட்டு வெளியே போய் சுத்திட்டு வரக்கெலாம் அவ்வளவு அருமையா இருக்குங்க அதே நைட் நேர பாக்றப்ப கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா அப்பல்லாம் நாங்க இரு போன போ காமலா பாத்தீங்கனா சிறுத்தையே நடமாட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதிகமா அதங்காட்டி பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயோ அவ்ளவுக்கு வெளியிலப் போறதுல அந்த ச்சு ஹோட்டல இருந்து நாங்க வியூ பாய்ண்ட் பாத்துட்டு அப்படியே வந்துரு
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நல்லது ஆமா போயிருக்கேங்க நான் போயிருக்கேங்க நண்பர்களோட பாத்தீங்கன்னா காரு ரெண்டு காரு எடுத்துட்டுங்க அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இதுங்க ஊட்டிக்கு போனதா இருக்கட்டும் இப்ப நாங்க ஒரு கார் எடுத்துட்டு சுந்தரா டிராவல்ஸ்ன்னு நீங்க ஒரு படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மா மாரி அனுபவத்துல நாங்க ஒரு ஒரு ஓட்டக்கார வச்சுட்டு ஓட்ட முடியாம ஓட்டிட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி போயிட்டு அங்க ரெண்டு நாள் தங்கி ஆ பீச்சுல சுத்தி பாத்துட்டு அது சமைச்சு சாப்புட்டு சமைச்சு சாப்பிடறதாக இருக்கட்டும் சுத்தி பாக்றதாக இருக்கட்டும் உண்மை தாங்க உண்மை தாங்க ஆமாங்க எல்லாம் நண்டர் கூட போனாவே அது ஒரு ஒரு வகையான ஒரு சந்தோஷம் தாங்க உம் அப்புறங்க நீங்க இந்த மாரி நண்பர்களோட போயிருக்கன்னு சொல்றீங்க உங்க நண்பர்களோட அதிகமா வெளிய போறது புடிக்குங்களா இல்ல ஃபேமிலியா வெளிய போறது புடிக்குங்களா
நண்பர்களோட போனா ஃபிரீடமா இருக்கலாங்க என்ன வேணா பண்ணலாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவானுங்க ஆனா ஃபேமிலிய போனோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க உங்களுக்கே தெரியும் நீங்களும் ஒரு இளைஞர் தா உங்களுக்கே தெரியும்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நானும் இந்த மாதிரி எல்லாம் நெறைய பட் க்கேங்க குடும்பத்தோட போனோம்னா நம்ம அங்க ஃப்ரீடம்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க நம்ம குடும்பத்துக்காக கூடயே இருக்கணும் வெளியே போகக்கூடாது அங்க போகாத இங்க போகாத நம்ம ஏ அங்க போகத இங்க போகத விட அவங்கள நம்ம பாதுகாப்ப பாத்து வீட்டு
ஆமா ஆமாங்க ஏன்னா நம்மதான் கூட்டிட்டு போறோம் நம்மதான் ஃபேமிலிய பாத்துக்குகனுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாத இடம் நம்ம முன் அனுபவம் இருக்கு நம்மதான் இங்க போணும் இங்க போக கூடாது நம்மதான் சொல்லி கூட்டிட்டு போணும் அதுலே டைம் கரெக்டா போயிருதுங்க
ஆமாங்க அதனாலதான் எங்க போனாலும் நண்பர்களும் போயிட்டோம்னா அவங்க கூட நம்ம நமக்கு ஏத்த மைண்ட் செட்டோட அவங்களும் வருவாங்க நம்மளும் ஜ ஹாப்பியா இருக்கலாம் அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் தாங்க இதெல்லாமே ஒரு சந்தோஷம் நெறைஞ்ச ஒரு வாழ்க்கையில இதுவும் ஒரு இதாங்க
ஆமா ஆமாங்க அதுவும் கரெக்ட் தாங்க அவ்வளவுதாங்க லைஃப் நம்மளு எப்பங்க வெளிய போறது சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதுங்க ஒரு
உண்மதாங்க உண்ம தாங்க உண்ம தாங்க அது என்ன சொல்றதுங்க இப்ப நானும் தம்பியுமே பாத்தீங்கன்னா ஈசாங்கற ஒரு கோயில் இருக்குதுங்க இங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு அம்பது அறுபது கிலோமீட்டர் தாங்க ஆனா அங்கேயே நாங்க போறதுக்கே பாத்தீங்கன்னா வாகன வசதிகள் இருக்கு ஆனா போக்குவரத்து செலவு அதிகமா மா இருக்க அதிகமா போறதுகே யோசச்சுட்டு போல இருக்கெங்க ஆனா யோ எதையுமே யோசிக்காம ஆளுக் நூறு ரூபா போட்ட போயிட்டு வந்துரலாம் அப்படிங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தோம்னா கண்டிப்பா எங்க வேணாலும் போயிட்டு வர்லாங்க
ஆமாங்க மைண்ட் செட் தாங்க ஏன்னா நம்ம பாத்தோம்ன்னா நம்ம லக்சுரியா போறவங்களும் இருக்காங்க ஆஹ் மீடியமா போறவங்களும் இருக்காங்க மீடியமா போனாலும் லக்சுரியா போனாலும் சேம் அதே வியூ பாயிண்ட் அதே சுத்தி பாக்குறதாங்க சுற்றுலா தான நம்ம கையில தாங்க இருக்குது நம்ம சேமிப்புங்கறது ஒண்ணு வேணுங்க நீங்க ஏதாச்சும் சேமிப்பெல்லா பண்றீங்கள ஏதாச்சும் இன்வெஸ்மென்ட் இதுமாறி ஏதாச்சும் இல்ல பண்ணிட்டு இருக்கு
ஏ இதல்லாம் பெருசு ஒன்னும் இல்லைங்க வாங்குற சம்பளம் அப்படியே கடன்க்கு போயிருங்க ஏன்னா அந்த மாசத்த ஓட்டுறக்காக ஒரு ரெண்ரூபா மூணு ரூபா எடுத்து வைப்பேங்க அதுவும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சு போயிருங்க மாச கடைசியில மாசத்த ஓட் முடியாம எல்லாம் உட்காந்து புலம்பறது எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் இருக் இருக்கது ஒரு சகஜதானங்க இந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி எல்லாம் சேமிப்பு கீமிப்பு எல்லாம் இருக்குதுங்களா
இருக்கு இருக்குங்க சேமிப்பே கீமிப்பே எல்லாம் இருக்குங்க எனக்கு பாத்தீன்னா போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருக்குங்க ஒரு டிகிரி முடிச்சவுங்க அது பாத்திங்கனு வைங்க ஒரு ஸ்கீம்ல பாதிங்கன்னா ஒரு அஞ்சு லச்சம் போட்டிங்கனா உங்களுக்கு ஒன்பது ஒன்பதே முக்கால் லச்சம் பக்கம் உங்களுக் கைக்கு வருங்க ஒரு பத்து வருஷம் போட்டிங்கனா அதே இருபது வருஷம் போட்டிங்கனா டபுள் ஆகுங்க நீங்க பத்து லட்சம் போட்டிங்கண்ணா உங்களுக்கு கைக்கு பத்தோன்பதரை லட்சம் வருங்க அது மாதிரி ஸ்கீம் எல்லாம் நிறைய இருக்குநீங்க தான் தேடி போயிஆயிர ரூபா இரண்டுறுவா இரண்டாயரத்துஐநூறு ரூபா மந்திலி பே பண்ணீங்கன்னா டென் இயர்ஸ்ல பாத்தீங்கண்ணா பைவ் லேக் பண்ணீங்கண்ணா நயன் பாய்ண்ட் பைவ் லேக் கிடைக்குது இதுன்னா உங்களுக்கு வேணாங்கறீங்களா
அப்படி சொல்லீங்க இருந்தாலும் நீங்க இப்ப சொன்னீங்க இந்த டிகிரி படிச்சவங்களுக்குல்லாம் இந்த ஸ்கீம் இருக்குது இத போட்டா அஞ்சு லட்சம் போட்டா பத்து லட்சம் வரும் மாரில சொன்னீங்க அது எனக்கு என்ன ஒரு டவுட்னா டிகிரி படிச்ச மட்டும் தான் நீங்க சொன்ன மாரி ஸ்கீம்ல தான் போட முடி அப்டிங்களா டிப்ளமோ அந்த மாரி கேட்டகிரி படிச்சவங்க படிக்காதவங்க யாரா இருந்தாலும் போட்டு அதை சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கறது இருக்குதுங்களா
இப்ப எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறறேங்க நீங்க நீங்க போய் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்பதான் தெரியும் நீங்க போய் விசிட் பண்ணி ஒரு டைம் கேட்டு பாருங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவு வேணும்னா போய் கேட்டு பாருங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப் ப்பாங்க சேரிங்க நானும் நீங்க சொன்ன மாரி நானும் போய் விசாரிச்சு பாக்குறங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு அதை கேட்டு பாத்துட்டு நீங்க சொன்ன மாரி ஏதாவது சிறிய அமௌண்ட இருதுன்னா சிறிய பணத்தை குடுத்து கூட சிறு சேமிப்பு கூட பண்ணலாங்க
ஆமாங்க சிறு சேமிப்பு பெருவெள்ளம் தானங்க
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொன்னது ஒரு அருமையான பதிவுங்க
ஓகேங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நண்பனுங்க வணக்கம் வணக்கங்க
வணக்கம்